ஹலோ கேக் கேக்குதாக்கா
லேட் ஆயிடுச்சு கால் பண்றதுக்கு க்ம்
ஓகே பரவால்ல அந்த பட்டாணி மசாலா சொன்னீங்கல்ல அது எத் எப்டி பண்ணுவீங்க
அது யூடியூப் பாத்து தாண்டா பண்ண
ஆ நல்லா வந்துச்சா அதே மாதிரி வந்துதா நம்ம வாங்கி சாப்டுவோல்ல
ச்சவ் சொன்னதெல்லா அதே மாரி போட்ட
அது என்ன பட்டாணி‌ இந்த காஞ்சிருக்குமே அந்தப் ஒடனே இல்ல ஃப்ரெஷ்ஷா ஆனா பச்ச பட்டாணியா
அது உங்கிட்ட எது இருக்கோ அது யூஸ் பண்ணு
எது வேணா ட்ரை பண்ற அப்பனா ஒன்டே நல்லா ஹெல்திதான அதெல்லாம் சும்மா சாப்புடுறதுக்கு இப்டி செஞ்சு சாப்புலா ஆமா ஈவினிங்
ஆனா பொட்டேட்டோ பொட்டேட்டோ சேக்கணு
ஓ செர் செர்
அது பாத்துக்கோ
ஆம் சேரிக்கா இந்த இது சிக்கன் கொழம்பு மட்டன் கொழம்புக்கெல்லாமே பொட்டேட்டோ சேத்து வெச்சா நல்லா இருக்குல்ல
ஆமா ம் ஆமா அப்பற என்னடா
சோ நீங்கென்ன சமயல்
இன்னிக்கா ஏஸ்யூஸ்வல் எங்க ஊர் ஸ்டைல்தா
ஃபிஷ் வேணா ஃபிஷ் கொழம்பா
ஃபிஷ் கொலம்புதா சால ஃபிஷ் டா
ம் சேர் சேர்
நா நேத்து சால மீன் வாங்குன இன்னைக்கு இறால் வாங்கிட்ட
ஓகேடா அப்புறோ பிள்ளைக்கு ஹோம் ஒர்க் எல்லா குடுப்பாங்களா
ஹோம் ஒர்க் எல்லா குடுத்துருக்காங்கக்கா ஒவ்வொரு பாடி பார்ட்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கு நேம்ஸ் அலாட் பண்ணிட்டு இவனுக்கு வந்து கண்ண பத்தி குடுத்துருக்காங்க இவ கண்ண பத்தி ரெண்டு சென்டன்ஸ் ஃபிரிப்பேர் பண்ணிட்டு நாளைக் போயிட்டு பேசணுமா
ஃப்ரிப்பர் பண்ணியாச்சா
ஆ நா சொல்லி குடுத்துட்டே இருக்குற அது எங்க சொல்லுது வாய தொரந்து கண்ணு கண்ணு ஐஸ் ஐஸ் மட்டு சொல்றா அது சென்டன்ஸா சொல்லி குடுத்தா சொல்ல மாட்டிங்குறா டக்குன்னு ஒன்ன பழக வைக்குறது கஷ்டோம்ல்ல
ஆமா அவங்க அது அவங்க வந்து இவ்வள நாள் தமிழ் தானே பேசியிருப்பாங்க அங்க இங்கிலீஷ்ல பேஸ்ணு சொல்லும் போது அந்த வோர்ட் ஸ்லா அவங்களுகிட்ட தெரியாதுல்ல டக்குன் மைண்ட்ல ஏத்துக்க மாட்டாங்க
அதுதா அதுதா வரமாட்டேங்குது
சரி ஓகே ஸ்டார்டிங் தான ஃபஸ்ட்டு அவ சொல்றத சொல்லட் டு ஃபஸ்ட்டு வந்து
சொல்லணுமே அத சொல்லல நெனைக்க மாட்டே ஆனா அவங்க மிஸ்சு ஏ என்னயு சொல்லி வுட்டுட்டே இருக்கறாங்க இவன்கு வர மாட்டேங்குறா இத பண்ண அன்னைக்கு வந்து கூட்ன்னு வந்து சொல்லிருக்காங்க
அது என்னன்னா ஃபஸ்ட்டா அவங்க அவங்க வந்து ஸ்டேஜ் மாரி எல்லா ஃபிரண்ட்ல விடுவாங்கல்ல அப்போ அவங்க வந்து விட்டு சொல்லும் போது அவ கொஞ்ச ஃபீவர் இல்லாம ஃப்ரெண்ட்ல போணு அப்படி போறானானு ஃபர்ஸ்ட்டு பாரு அப்பறோ வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து ஒவ்வொரு பிள்ளைங்க சொல்லுவாங்கள செல பிள்ளைங்க எல்லா கொஞ்சோ அ பேசுவாங்கல்ல இங்கிலீஷ்லா பேசுவாங்க அவங்க சொல்றத வச்சு செல பிள்ளைங்க சொல்லு செல பிள்ளைங்க ச்சீக்கறோ அப்சோவ் பண்ணிக்கோ சொல்லி குடுக்கறத அந்த மாரி கேட்டகிரீஸ்ல இருக்கவங்கள சொல்லிருவாங்க அவங்கள பாத்து இவங்க வந்து ஓகே அவங்கஸ் சொல்றாங்கல்லன் பாத்து கத்துப்பாங்க சோ அதுக்கெல்லாம் நம்ம பயப்படக் கூடாது
ஆனா எங்க வீட்ல ஒருத்தவங்க இருக்காங்களே எனக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல அவங்க வந்துட்டு நீ சொல்லிடுக்கல நீ சொல்லிடுக்கலனு ஒரே சண்டைக் வர்றது நா சொல்லி குடுத்துட்டுதா இருக்க அவ வந் ஒர்க்ல இருந்துட்டு நம்ம சொல்லிக் குடுக்கறத பாக்க மாட்டாங்க நீ சொல்லி குடுக்கல நானே நாங்க அங்க போயிட்டு என்ன சொல்லுவோ அப்டின் கேட்டுட்டு இருக்காங்க ஃபஸ்ட் டைம் தான அவ சொல்லாட்டேனாலு பிரச் பிரச்சன இல்ல அப்டின்ன
ம் இது எனக்கா எம் பொண்ணோட எக்ஸ்பீரியன்ஸ அ அவங்களுக்கு வந்து சேவ் வாட் டர் வந்து ஒன் காம்படிஷன் வச்சுருந்தாங்க சேவ் வாட்டர் பத்தி சொல்லணு ஸ்கூல்டே காம்படிஷன்ல இது குடுத்துருந்தாங்க ஹெட் அப்ப நா அவகிட்ட நா சொல்லி குடுத்துருக் குடுக்குற ரெண்டு லைன் சொன்னா வாட்டரிஸ் வெரி அவங்களுக்கு ஈஸியா நம்ம வந்து இதானே சொல்வோ வாட்டர் இஸ் வெரி இம்பார்டன் அந்த மாரி தான நம்ம சொல்லுவோ இப்போ சின்ன சின்ன பாயிண்ட் தானே கொடுப்போ அந்த ஒரு லைனு சொல்லி கொடுடத்த பறோ அவுளுக்கு ஒரே விளையாட்டு சொல்லவே இல்ல சாங் சொல் பாடவே இல்ல நா நேம் குடுத்தே ஃப்ரண்ட்ல போய் அவளுக் தோன்றதோ பேசிட்டு வந்திருப்பா ஆன அவ வந்து நா அவளுக்கு நா சொல்லி் கொடுக்க சொல்லிக் கொடுத்தத அவ படிக்கவுஇல்ல அவளுக்கு என்னன்னு தெரியாது நீ போயிட்டு வா போய் ஸ்டேஜ் ஏறிட்டு வா பிள்ளைங்க பேசுற போது எதாவது பேசிட்டு வா அப்டின்ட்டு நா நேம் குடுத்தே எதாவது பேசிட்டு வந்திருப்பா ஒரு சாக்லேட் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறே எனிவே மேல ஸ்டேஜ் ஏறனாங்கல்ல அவங்களுக்கு அந்த பயோ இல்ல
ர் போகணு ஆமா அந்த பயோ போகணு அவங்களுக்கு ஸ்பீச்சு வரணு
எல்லாத்துலயுமே வந்து க தெரியுதோ தெரியல மேல போய் ஏதாவது சொல்லிட்டு வாங்க போயிட்டு வந்தா
என்ன பண்றங்கட்டா போயிட்டு வரனா வருவோ வரலா என்ன
பட் அங்க அவுங்க வந்து பேசுறதுக்கு விடுவாங்கன்னு நெனைக்கிறே ஃபஸ்ட் நா ஆ ஃபஸ்ட் ஸ்கூல்ல வந்து ஃப்ரெண்ட்ல விட்டு ஏதாவது பேச வைப்பாங்க நினைக்க ஏதாது உங்களுக்கு தோணத பேசுங்க அப்டின்னு அவ பாட்டு எதலாமோ சொல்லுவா ஆனா நமக்கு எதுவு புரியாது எல்லா இஸ் வாஸ் தேட் எல்லா இங்கிலீஷு சேர்த்து அவங்களே ஒரு சென்டன்ஸ மேக் பண்ணி ஏதோ சொல்லுவாங்க
சின்ன சின்னதா பேசுறா அவன்கு சென்டென்ஸ் தா வர மாட்டேங்து ஒய் எஸ் நோ இந்த மாதிரி தா பேசரா ஆனா சென்டன்ஸா சொல்லிகுடுத்தா தெரிய மாட்டேங்து ஐ மட்டு சொல்டா ஐ ஹேவ் டு ஐஸ்னு சொல்லிகுடுத்துட்டே ஐ பத்தி பேசமட்டே அது ஐ மட்டு தா சொல்லுது மத்தத சொல்ல மாட்டேக்கு
ஒ சைடு ரொம்ப நாய்ஸா இருக்குடா
இப்போ
ஏன்ங்க ரெய்னா
ஒரே நிலாம் இல்ல இப்ப எப்டி இருக்கு நா உள்ளதா இருக்குறே ஆ செர் செர் ஓகே ரேணு வந்து முடிஞ்சுது ஃபேன் சவுண்டா இருக்கு
ஓகே ஓகே
ஆமா ரேயன் வந்த முடிஞ்சுதுனால ல்லா காத்து ரெய்னு நல்லா ஒரு அடி அடிச்சது ஜில்லுனு இல்ல ஒரு தடவோ இருந்தனால அப்படி தெரியல இன்னு வந்தாலதா நல்லா ஜல்லுன் ஆகுன் நனைக்கிற உங்களுக்குதா தெரியு ஒரு தடவ வந்தா எப்படி ஷீட்டெல்லா கெளப்பி உட்டுட்டு போன மாதிரி இருக்குது
இல்ல சில டைம் நல்லா ஹெவியா
டைம்க்கு நைட் டைம் நல்லா இருக் க்கு நா நனைக்கிற
ஓகே எ சில ஹெவி ஹெவி ரெய்னா இருந்துச்சுன்னா ஓகேவா இருக்கு ஜஸ்ட் லைட்டா துள்ளி போட்டுட்டு போயிட்டுனா அது ஹீட்ட வந்து கெப்பியுட்டுறு நல்லா ஹெவியா போஞ்சிச்சுன்னா ஓரளவுக்கு ஓகேவா இருக் கு அதாங் கேட்ட
கொஞ்ச நேரந்தா பேஞ்சு இல்லக்கா ரொம்ப நேரோம் பேயல ஹெவியா கொஞ்ச நேரோ பெஞ்சுட்டு போயிட்டா அப்டியே ஆனா ரொம்ப ஜில்லுன்னு தெரியல எனக்கு நார்மலாதா தெரியுது ஏன் தெர்ல இன்னு மழ வந்தாதா ஜில்லுன் ஆகும் போல ரூம் எல்லா வெளிய ஜில்லுன்னு இருக்கு அந்த ரூம் க்குள்ள வீட்டுக்குள்ள வந்தோன்ன ஹாட்டாதா இருக்கு வெளியில நல்லா இருக்கு ரொம்ப தொடர்ந்து வெளில போனோன்னா ம்
ஓகே ஓகே
ஆமா
நல்லா இருந்துச்சு வெளிய எறங்கி போனா இங்க வந்து மரங்கள் சுத்தி இருக்கனால வந்து வெளிய இருந்தோன்னா நல்லா காற்றா நல்லா இருக்கு இப்போ நம்ம எங்கயா கெளம்பி வெளிய எங்கயாவது மார்க்கெட்டுக்கு எதுக்காவது போறோ அப்டின்னா சுல்லுன்னு வெயில் இருக்கு
அப்டிதா இருக்கு ஆனா மார்னிங் ஸ்கூலுக்கெல்லா விட மானிங்கே மார்னிங்க ஆரம்பிச்சுரு சுல்லுனு வெயிலு மழ்ழ காலைல துணிக்காய வெக்க போனோன் வெச்சுக்கோங்களே அப்டியே சூரியன் மூஞ்சிக்கு நேரா படு பழுச்சுன்னு இருக்கு இனி ரெயின் வந்தா நல்லா இருக்கு இவ்வளோ நாளு வெயில்ல இருந்தாச்சு இனி கொஞ்சோ குளிர்ச்சியா இருந்தா நல்லா இருக்கு இருக்குற எடோ இவ்ளோ நேரோ கத கதான்து ஆமா ஆனா இங்க குளிர் வந்தா ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு வரு
ஆமா ஆமா எக்ஸ் பீரியன்ஸ் பண்ணிருக்கே ஐயோ நடுங்கு கை
அ அ ஆமா தரைலல்லா கால் வைக் வக்க முடியாது அது வந்து டைல்ஸ்ல எல்லா காலே வைக்க முடியாது இழுத்துட்டு போகு சுறுசுறுன்னு இருக்கு காலெல்லா
செப்பல் யூஸ் பண்ணிதா நடக்கணு இல்லன்னா
ஆமா ஆமா அப்டிதா இருக்கு நா சாக்ஸ் போட்டுட்டு நடக் ப்ப அவ்வளதுக்குளுக்கு ஒரு சாக்ஸ் போட்டா கொஞ்சோ வெது வெதுன்னு இருக்கும்ல காலுக்கு
ஆமா ஆனா எனக்கு லாஸ்ட் இயர் வந்து இந்த டைம் ச்ச அங்க வந்து ரொம்ப ரெயினா இருந்து லீவெல்லா கொடுத்தாங்க ஸ்டார்ட்டிங்லே ஸ்கூல் ஸ்டார்ட் ட்டிங்ளே நல்லா ஞாபகம் இருக்கு லீவு லீவு லீவு லீவு லீவா இருந்துச்சு
பாக்கலா இன்னிக்கு தொடங்கி இருக்கு இனி தொடர்ந்து வருதா இல்ல ப்டி போகுதா வெயில் வருதானு பாக்கலா
ஆனா எங்க பென்ஷன் நரமோ பென்ஷன் நரமோ நா எக்ஸ்பெட் பண்ணே ஏன்னா அவ்ளோ நல்ல ஹெவி ரெயினா இருந்துக்கா காலைலே ஸ்டார்ட்ண்ணி நான் ஈவினி்ங் வரை தூ இருந்த நாட்களும் உண்டு ஆனால் லீவு வந்து அனொன்ஸ் பண்ணல ஆனா வந்து பிள்ளைங்களுக்கு தா கஷ்டோ அந்த பஸ்ல போவாங்கல்ல இப்ப ஸ்கூல் பஸ்ஸு காலேஜ் பஸ் அப்படின்ட்டா கூட பிரச்ன இல்ல ஸ்டாப் வீட்ல இருந்து நம்ம ஏத்தி விட்டுருவோ ஸ்கூல்ல போய் இறங்கிருவாங்க பட் அன்த ப பப்ளிக்ட்ரான்ஸ் போட்டு எடுக்கற பிள்ளைங்க தா ரொம்ப பாவோ ஸ்டாப்புக்கு போடண்ணு ஸ்டாப்ல இருந்து பஸ் ஏறணு ஸ்கூலுக்கு அப்றோ போணு சில பிள்ளைங்களுக்கெல்லா ஸ்கூல்ல ஸ்டாப் நான் படிக்கநேரல்லாம் எனக்கு ஸ்கூல்ல ஸ்டாப் கிடையாது
உம்
உண்டு அது அது அந்த ஸ்டாப்புக்கு போனும்னா இன்னொரு பஸ் ஏறணும் அது வந்து ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் த இருக்கும் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் இப்ப இங்கந்து இறங்கி அது டிப்ரெண்டா இருக்கும் அந்த ஸ்டாப் எனக்கு எப்படி சொல்லி தர தெர்ல அப்ப நாங்க இங்க ஒரு ஸ்டாப்ல இறங்கி் வாக் பண்ணி தான் அங்க போவோம்வாக் பண்ணிதான் போனோம் அந்த டைம் எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ரெயனி டைம்ல்லாம்
ஓ செரி செரி ஆமா மழை நேரம் வந்தாலே இங்க வெளியில போகறது கஷ்டமா இருக்கும் வெயில் நேரத்துலயே அப்படிதான் வெளியில போகவே பிடிக்காது மழை நேரம் வந்தா எல்லாத்தையும் கொட எடுத்துட்டு போனோம் நம்ம தனியா போனாலுமே நமக்கு கஷ்டமாக இருக்கும் கூட பிள்ளைங்கள எல்லாம் கூட்டட்டு போணும்னா ஒரு இடத்துக்கு போகவே முடியாது
அதுல வேற வே நமக்கு ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம்னா பேக்ல இருக்க புக்கு வந்து நினையாம காப்பாத்
உம் ஆமா நாலாம் சைக்கிள்ல போயிருக்கேன் ஸ்கூலுக்கு சைக்கிள்ல போகும்போது எனக்கும் ஒரு ரெயின்க்கோட்டு என்னோட பேக்குக்கு ஒரு ரெயின்க்கோடாக்கா ரெண்டு ரெயின்க் கோட் நான் வச்சுப்பேன் ரெயின்க்கோட் போட்டுட்டு போவேன் பேக்ல புக்ல நெனய்யக்கூடாதுனு ரெயின் கோட்டஅ அப்படி சுத்தி ராப் பண்ணி
நான்லாம் என்ன நான்லாம் என்ன பண்ணுவேனா பேக எடுத்து பிரண்ட்ல போட்டுப்பேன் போட்டுட்டு எனக்கும் ஏன்னா பின்னால போட்டா கண்டிப்பா தண்ணி படும் நமக்கு எப்படினாலும் தூக்கி ஃப்ரெண்ட்ல போட்டு பேகையும் எல்லாம் சேஃபா கொண்டு போனோம் ஏன்னா நனைஞ்சிடுச்சுன்னா புக்கு காய வைக்கிறதுக்கு கே இத ஆகிடும் ஒரு மாதிரி ஆயிடும் ஒரு நோ எல்லா எழுதுனது எல்லாமே வந்து அடுத்து யூஸ் பண்ண முடியாம போயிரும்ல்ல லைட்டா பட்டாலுமே
ஆமா நம்ம இங்க்கு யூஸ் பண்ணிருப் போம்ல இங்க்குக்கு வந்து ஒரு ட்ராப் பட்டாலுமே எல்லாம் அப்டி போயிரும் கலைஞ்சு போன மாதிரி ஆயிடும்
ஆமா எங்க பென் யூஸ் பண்ணாலும் அப்படி பால் பென் யூஸ் பண்ணாலும் செரிதான் பென்சில்னாலுமே செரிதான் அந்த தண்ணி பட்டுச்சுன்னா அது வந்து ஒரு மாதிரி ஸ்பிரேட் ஆகி போயிடும் அப்ற அது பாக்குறதுக்கே ஒரு மாதிரி தா இருக்கு அதுல சம்டைம்ஸ் ரெக் காட் நோட்ருக்கு அந்த டைம் எல்லா அப்டி பக்கு பக்குன்ருக்கு ரெக் காட் நோட் எல்லா இங்கு பென் தானே யூஸ் பண்ணுவோ ஆ எ ரெக்காடு சமிட் பண்ணம வேண்டியதா இருக்கு ரெக்கார்ட் கொண்டு போய் போ வேண்டிய சுட்டுவேஷன்ஸ்ல இருக்கு அது எப்டி பத்துரமா பாதுகாக்குறதே ஒரு பெரிய விஷ்யொ அதுக்கப்றொ எல்லா இந்த அம்பர்லா அம்பர்லா பண்ணுவாங்கல்ல அந்த டைப்ல வரு பேக்ஸ் எல்லா வந்துச்சு அதுக்கப்றொ கொஞ்ச இதா இருந்துச்சு ரொம்ப டக்குன்னு தண்ணி வந்து உள்ள போகாது பேகுக்குள்ளாடி
சேர் சேர்
நல்லா இருந்துச்சுல்ல ஸ்கூல் லைஃப் இப்
ஆமாம் அது அந்த மழ நேரத்துல வந்து நியூஸ் சேனல் நியூஸுல போட்டு உக்காந்துர்ரது லீவ் விட்றாங்களா இல்லையா நம்ம டிஸ் டிட்டுக்கு அடின் சொல்லி சேனல போட்டு காலைலே உக்காந்து பாக்குறது டி வி ய அவ்ளோ ஆர்வமா உக்காந்து பாப்பே நானா